தி
ஆ
கேக்குதா தோழி
ஹலோ
இணைப்பு சரியா இருக்கா
ஹலோ ஹலோ
கேக்குதா தோழி
கேக்குதுங்க தோழி உங்களு கே
ம் ஆ கேக்குது தோழி காலை வணக்கம்
காலை வணக்கம்
ம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே டிஃபன் சாப்ட்டீங்களா
ஆ இனிமேதா தோழி நீங்க
நானு இனிமேதா இன்னிக்கி ஞாயித்துக்கிழமன்றதுனால எழ்ந்தது லேட் டு அதனால இதுக்கு மேலதா ம் இ்ட்லி சட்னிலா
ப்டியே நேரம் ஆய்க்கிட்டே போவுமே கால்ல சாப்பாடு போடச்சு திரும்ப ஆமா ஆமா மத்தியானோ சாப்பாடு லேட் ஆகு திரும்ப நைட்டு இது ஈவி்னிங் தா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு அது வரைக்குமே வேல இருந்துகிட்டே இருக்கு
ஸ்கூல் இருந்துட்டா நம்மளுக்கு தெரியாது காலையிலே சீக்கிரமா முடிச்சு சீக்கிரமா அனுப்பி உட்ருவோ பசங்கயு இது ஸ்கூல்
கெல்லா வந்து வேல முடிஞ்சுரு நமக்கு எல்லா வேலையு அந்த டைமே நம்ம எல்லா வேலையு முடிச்சிருவோ பட் ஆனா ஞாயிற்றுக்கிழமன்னும் போது ரொம்ப கஷ்டோ எல்லாமே லேதா நேரமாய்கிட்டே போகு
ஆமா எல்லா அப்டியே ஸ்லோவா போது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேஸ்லா
சொல்லுங்க நீங்க சொல்லுங்கோ
ஆ என்ன மாதிரி பேஸ்லா ஆ உறவுகள் பத்தி பேஸ்லாமா
ம் செரி சொல்லுங் நீங் ஸ்டார்ட் பண்ணுங்
ஆ சரி தோழி உறவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியோ நம்ம வந்து கஷ்டமா இருந்தாலு சரி சந்தோஷமா இருந்தாலு சரி நம்ம ஒரு சின்ன விஷ்யோ பண்ண போறதுனாலு நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் நம்மளோட அம்மா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ தம்பி கிட்டயியு தானே கேக்குறோ சோ அந்தளவுக்கு வந்து நம்ம உறவுகள் வந்து ரொம்ப முக்கியோ நம்ம வந் அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம பண்ண போறது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அத கேட்டு செய்யும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது ஒரு சந்தோஷோ கெடைக்குது சரி நம்ம கேட்டுட்டோ அவங்க சேரின் சொல்லிட்டாங்க அப்டிங்கிற பட்சத்துல நமக்கு அது வந்து தைரியமா நம்ம செய்வோ சரி அவங்க சொல்லி ட்டாங்கல்ல அப்ப சரியாதா இருக்கு கரெக்டா தா இருக்கு அப்டிங்கிற நம்பிக்கையில வந்து நம்ம வந்து சரியா செய்வோ அந்த வேலைய சோ அது மாரி வந்து நா வந்து எல்லா விஷ்யத்தையுமே கேட்டு கேட்டுதா பண்ணுவே அது வந்து ஒரு நல்ல குணமா நா பாக்கற சோ அது வந்து ஒவ்வொரு உறவிலியு இருந்துச் அப்படின்னா வந்து அந்த உறவு வந்து மேன்மேலு வந்து பலப்படுத்துக்கிட்டே போகு எப்போ வரைக்குமே கடைசி வரைக்குமே அந்த உறவு வந்து நக் அப்படியே இதே அன்போடையு ஆதரவோடயு நிலச்சு நிக்குன் நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி இதை வந்து நம்ம நம்ம பசங்களுக்கு வந்து இப்டியே தா நம்போ கத்து குடுக்கணு எதுன்னா பண்ணனுன்னா அவ்ங்க விருப்பப்படியெல்லா நம்ப விட்றக் கூடாது இந்த மாதிரி வந்து நாங்க இப்டிதா இத வந்து யூஸ் பண்ணி இப்டிதா வந்து நாங்க எல்லாமே வந்து அவங்ககிட்ட பர்மிசன் கேப்போ ஆ அ அவ்ங்க வந்து சரின் சொன்னாதா நாங்க இந்த நெக்ஸ்ட்டு வந்து செய்வோன்றத வந்து நம்போ வரக்கூடிய நெ அடுத்து தலைமுறைக்கு கத் து குடுக்கணு தோழ்ழி நல்ல விஷ்யம் நீங்க சொல்றது
ப்ப இப்ப இப்ப இருந்தே நா எந்த எ பசங்களுக்கு அதா சொல்றே நீங்க ஒரு சின்ன விஷ்யோ பண்ணப் போறீங்ளா ஏன்டயே அப்பாட்டையு சொல்லிட்டு செய்ங்க சொல்லாம செய்யா திங்க அவ்ளதா ஒரு சின்ன விஷ்யமா இருக்கட்டு இது எடுத்துக்க போறே இது வேணு அப்டின்னாலுமே எதுனாலுமே நீங்ளா பண்ணாதீங்க ஒரு சின்ன விஷ்யமா இருந்தாலு கேட்டுப் பண்ணும் போது அவுங்களுக்கு அத அப்டியே பழக்க மாய்டு கேட்டுட்டு நம்ம செய்யணு கேக்காம நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற மாரி அவ்ங்களுக்கு மனசுல பதிஞ்சிரு அதனால வந்து இப்ப இருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதுனாலும் சொல்லிட்டு செய்ங்க எதுவும் சொல்றதுக்கு பயப்படாதீங்க எல்லாமே சொல்லுங்க அ ப்படின் சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்
ஆமாங்க தோழி இன்னொன்னு அவங்க சொல்றது எ துவுமே பெரியுங் வந்து நம்மளுடைய தவறான போற வழிக்கு எதுவுமே சொல்றதுல்ல அவங்க வந்து நம்ப ஒர் ஒரு விஷயம் யோச்சி இது செய்யலாம் அப்டின் சொல்றாங்கன்னா அது நம்மளுடைய நல்லதா தான் இருக்கும் அதனால அவங்கள கேக்குறதுனால நம்ம ஒண்ணும் கெட்டு போய்றது கிடையாது இல்லையா
கண்டிப்பா அத வந்து நம்ம வந்து மறு மரியாத குறைவா நம்ம நெனைக்காம வந்து அத கேட்டு பண்ணு கேட்டு பண்றது வந்து நல்ல விஷயம் தான் அது நல்ல பழக்கம் தான் அப்டின் நம்ம சொல்லிக் குடுக்கும் போது அது பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொன்னதுக்கும் நம்ம போய் கேக்கனுமா அப்டின்ற மாரி ஒரு எரிச்சல் வராம இருக்கும்
ஆமாங்க தோழி ஏன்னா சில விஷயம் நா நம்பளே அத டிசைட் பண்ணி நம்பளே செய்யும் போது தவறா போய் முடியலாம் இல்ல தடுமாற் றமா இருக்கலாம் நம்புளுக்கு இது செய்யலாமா வேண்டாவான்னு அதனால வந்து நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா நல்லா எடுத்துக்க கூடிய விஷய தாங்க தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நம்ம வந்து அத வந்து நீங்க வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அப்டின்றது நம்ம இப்ப இருந்தே அத சொல்லிக்கிட்டே இருந்தாதான் வந்து செரி ஓகே அப்ப அம்மா சொல்லிட்டே இருக்காங்க அப்ப அத நம்ம செய்யணும் போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செஞ்சு பாக தோணும்
ஆமாங்க ஆமாங்
அதனால வந்து
மதிய உணவு செஞ்சிட்டீங்களா தோழி
இல்ல தோழி இனிமேதா தோழி ஆரம்பிக்கணும்
ஆ என்ன செய்ய போறீங்கோ
ஆ தேங்காபால் சா தேங்காபால் சாதம் எதாவது பண்ணி கிரேவி எதாவது வெக்கணும் தோழி தொட்டுக்கிறதுக்கு எதாவது தொட்டுக்கிறதுக்கு மாரியா அப்டில்லா இல்ல தோழி எப்பயாவது தேங்காய் நெறைய இருக்கபோது செய்வ
நீங்கோ வெஜ்ஜா
கலவசாதம் தான ரெண்டுமே சாப்டுவே தோழி
ரெண்டுமே சாப்பிடுவீங் நாங்களும் அதுதான் பிரியாணி
ஆ அந்த மாதிரிதா சோ சண்டே தா நம்ம சூடா சாப்பிட முடியும் மத் த நாள்லா வந்து நம்ம காலையில செஞ்சி வெச்சதது காலையே ஒரேதா செஞ்சுருவோ அததா மத்தியான நம்ம சாப்பற மாரி இருக்கும் பட் ஆமா ஹஹ கண்டிப்பா இந்தைக்கு இந்த மோதுதா
செய்விங்கோ
நா வந்து பிரியாணி செய்வ தோழி அப்புறம் அந்த சிக் கன் கொழம்பு கிரேவி இதெல்லா வந்து கொஞ்ச செய்வ
ஆ ம் ஆமாங்கோ நா கூட வெஜ் ஜி கம்பேர் பண்ணா நான்வெஜ்ல இறங்கி செய்வ நல்லாவும் செய்வ ஆனா வெஜ்ஜிலலா ரொம்ப கம்மிதா கேட்டாவே அதனா ஆவியே நான்வெஜ் ஈஸியா முடிஞ்சிருது
ஆ கண்டிப்பா ஒரே ஒரே வேலையா முடிஞ்சிடு கொழம்புனா அந்த கொழம்பே வெச்சு இது பண்ணிக்கலா கிரேவினா கிரேவி மட்டும் வெச்சா போதும் பட் ஆனா வெஜ்ஜில வந்து அப்பிடி நம்ம பண்ண முடியாதுல்ல சாம்பார் வெக்கணு ரசம் வெக்கணு தயிர் வெக்கணு அதுக்கு ரெண்டு பொரியல் வெக்கணு உ வெக்கணு ஆ அந்த மாரி வந்து நிறைய அடுத்தடுத்து வந்து தொட்டு தொட்டு தொட்டு போயிட்டே இருக்கு இதுனா ஒரு குழம்ப வே கச்சமா அதோட முடிஞ்சிரு
இனிப்புல என்ன செய்வீங்கோ
இனிப்புல வந்து கேரட் அல்வா செய்வே தோழி கேரட் அல்வா பிரெட் அல்வா அந்த மாரி அல்வா ஐட்ட தா செய்வே
பரவாயில்ல சூப்பர் நா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது குலாப் ஜாமுன் செய்வே தோழி
ஓ ஆமா கண்டிப்பா அத நம்ம இது பண்ணி அத உருட்டி அத வெண்ணையில பொறிச்சு எடுத்து த்து அத ஊற வச்சா போதும் அதுவே சேரி அதுவே ரெடி ஆயிடு
ஆமா அதுவே ரெடி ஆயிடு அவ்வளோவா பாயசம் செய்வே அவ்வளவா எல்லாருமே கொஞ்சோ இந்த காரம் ஐட்டம்ஸ் தா விரும்பி வீட்டல சாப்பிடுவாங்க ஆ இனிப்பின் பாத்தா ரொம்ப கொஞ்சோ கம்மி தா அதனால நா ஸ்க் அவ்வளவா எடுத்துக்க மாட்ட வேணும்னா வெளியில வாங்கி கொடுத்துருவ ஆ இந்த கார ஐட்டம்ஸ் ஏதாச்சு கேட்ட வா எதனா ட்ரை பண்ணி வேணா செய்யலான்ட்டு புதுசா ஏதாச்சு பாத்து யூடியூப்ல இப்படி பார்த்து செஞ்சு தருவே
சேரி சேரி சேரி சேரி சேரி இங்க பசங்க வந்து அந்த பொரிச்சு சாப்பிடறதா கேட்பாங்க அந்த மீன் மேக்கர் பொரிச்சு சாப்பிடறதா இருக்கட்டும் காலிஃப்ளவர் சோ அந்த மாதிரி எல்லா அந்த ஸ்கூலுக்கு கேட்பாங்க அந்த மாரி அப்டின்னு போது நம்ம அந்த மாரிதா செய்யற மாரி இருக்கு
ம்
சோ அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க சோ அதனால ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு பிடிச்சது ஒரு நாள் இன்னொருத்தருக்கு பிடிச்சது ஒரு நாள் அந்த மாதிரி
ம் ம்
அந்த மாரி செஞ்சு ரெண்டு பேத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவே இன்னைக்கு வந்து அண்ணாக்கு புடிச்சது வேணும்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போ நாளைக்கு உனக்கு பிடிச்சத நா செய்வே அண்ணா அத கொண்டு போவாங்க அப்டின்ற மாரி பழக்கிட்டம்னா கண்டிப்பா ரெண்டு பேர் இருந்தாலு இவங்க ஆமா இவங்களுக்கு ஆமா எனக்கு இது வேணுன்னு கேப்பாங்க எனக்கு இது சாப்பிடும் போல இருக்கு நா இத கேட்டா நீங்க எதை தரீங்க அப்டின்ற மாரி பிரச்சனை வரும்
ஆமாங்க ஒரு சில டைம் நா அப்டிதா யோசிப் ப்பே இப்ப ஏன் பொண்ணுக்கு வந்து கேரட் சாதம்னா புடிக்கு ரொம்ப சரி அது செஞ்சுலாமான்னு பாத்தா பையன் வந்து சுத்தமா தொடமாட்டா அதுன்னா ஸ்வீட்டா இருக்கு மோமா எனக்குல்லா பிடிக்கவே பிடிக்காது நீ தயவு செஞ்சு வேற செஞ்சு குடுத்துடு ணுவா அப்போ எ திக்க வேண்டியதாகுது இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு யாருக்கு என்ன செய்யறது அப்டின்னு அதனால இப்படி மாத்தி மாத்தி ஏதாச்சு இவங்களுக்கு புடிச்சது ஒருனால அவங்களுக்கு புடிச்சத ஓருணான்றது
ஆ தோழி நம்ம அப்படி செஞ்சாதா வந்து அவங்களுக்குமே சரி ஓகே நமக்கு இன்னிக்கு இது கெடைக்கலன இது கெடைச்சிருக்கு ன்னா சரி ஓகே இத நம்ம சாப்புண்ணு சரி இன்னொரு நாள் நமக்கு பிடிச்சது கெடைக்கோ அப்டின்ற மாரி அவங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து கொ கொண்டு போகுனு இல்லன்னா இப்பயே எனக்கு வேணோ அப்டின்ற மாரி அடம் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்க கூடாது எனக்கு இப் இப்ப இதுதா வேணு நா இத சாப்பிட மாட்டே அப்டின்னு அவங்க அடம்புடிச்ச சுளிக்கிற மாரி என்ற நெலைமைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது இன்னிக்கு ஒரு நாள் உனக்கு புடிச்சது ஆனா அன் தம்பிக்கு புடிச்சத நா செஞ்சிருக்கே இன்னொரு நாள் உனக்கு பிடிச்சத நா செய்வே சோ அப்டின் சொல்லி அவங்க இப்பயே வந்து
வெளியே இங்க பண்ணிக்கிறதே இல்ல சண்ட தா போகு அப்டியே இந்த லீவுல எப்டியோ ஐயோ அப்பா எப்போ ஸ்கூல் ஸ்டாட் ஆகுன்ற அளவுக்கு படித்தி எடுத்துட்டாங்கொ
கண்டிப்பா இந்த லீவு வந்து அவ்ளோ ஆமா இந்த லீவு அவ்ளோ இதா போயிருச்சு அப்டியே நாள கவுண்ட் பண்ற அளவுக்கு ஆயிருச்சு ஐயோ இன்னு எத்தன் நாள் ருக்கு இன்னு நாலு நாள் ருக்கா இன்னு ரெண் நாள் ருக்கா இன்னு ஒரு நாள் ருக்கா
டீச்சர்ஸ் எல்லா ரொம்ப கிரேட்டு இவ்ளோ பேரு சமாளி க்கிறாங்கப நம்ம ஒ இப்ப ஒரு அந்த ஒரு மாசோ ரெண்டு மாசத்துலயே நம்மளால சுத்தமா முடி
ஆமா உம் அவங்க ப்ப கிளாஸ்ல இப்ப முப்பது பேர் நாப் ப்பது பேர் இருக்காங்க அப்டின்னா அத்தன பேரயு அவங்க மேனேஜ் பண்ணி அத சரி பண்ணி கொண்டு வராங்கல்ல
ஆமா வருஷம் ஃபுல்லா பாத்துக்கறாங்க வேற செம்ம அது மாரி ஒரு ஒரு கஷ்டோ வேற எதுவு இல்ல அவங்களுக்கெல்லா நெஜமா ஒரு
தோழி ஆசிரியர்கள் எப்பயுமே வந்து வணங்கப்படக்கூடியவர்கள் தான் தியாகிகள் தா அவங்களால மட்டுந்தா அதெல்லாமே முடியு நம்ம இப்ப நம்ம சொல்றோன் வச்சுக்கோங்களே அது ஒரு சில நேர கேப்பாங்க ஒரு சில நேர கேக்க மாட்டங் டாங்க இதுவே வந்து ஆசிரியர்கள் சொன்னா கேட்டுதா ஆகணு அவங்களுக்கு அந்த கட்டாயோ இருக்குல்ல கண்டிப்பா எங்க டீச்சரு ங்க ஆச ரியர் இப்படித்தா சொன்னாங்க நா இப்படித்தா செய்வே இல்ல அவங்க இப்படி இருக்க சொல்லிருக்காங்க அப்டி இருக்க சொல்லிருக்காங்க அத வந்து அவங்க மதி கிறாங்கல்லையா மதிச்சு அத வந்து வீடலயே அத வந்து அதுங்க செயல்படுத்துறாங்கல்ல ப்போ அந்த விஷயத்துல அவங்க வார்த்தைக்கு வந்து அவ்ளோ மதிப்பு குடுக்குறாங்க
ஆமாங்க அந்த ஒழுக்கோ டிசிப்ளின் அது கத்து குடுக்கறதுக்காக தா மெய்னா ஸ்கூலு இதெல்லா வந்து பசங்கொ நாலேஜ்ஜு இதெல்லா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆனா அதல்லா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுன்னா டீச்சர்ஸ் ரொம்பவே ரிஸ்க் எடுக்குறாங்க
அவங்களுக்கு ரொம்ப பொறும வேணு கண்டிப்பா நமக்கு வந்து அந்த கொஞ்சொ நேரோ பொறும ருக்கு அதுக்கப்பறோ அது இருக்காது நமக்கு டக்குன்னு அது கோவொ வந்து ரோ ஐயோ என்னடா கேக்கவே மாட்றீங்க போங்கடா ஒரு ரெண்டு கோவப்படுவோ ரெண்டு அடி அடிப்போ நம்ம அப் அப்படி வந்து நம்ம கோவத்த இது பண்ணுவோ பட் ஆனா அவங்க அது கூட பண்ண முடியாது அவ்ங்க எல்லா த் எல்லா நேரத்துலயு பொறுமையா இருந்தாகனு சிலப்பெ இந்த ரெண்டு பேர் சண்ட போட்டா கூட ரெண்டு பிளைங்க கட் இது கோவப்பட்டா கூட பிளைங்க அடிச்சுக்கிட்டா கூட எல்லா சமயத்லயு பொறுமையா ருந்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள அமைதிப்படுத்தி இல்ல உக்காருங்க என்னங்க இப்டி பண்ணுங்க அப்டி பண்ணுங்க அப்டின் தொல்லிஅலாரத இருக்கட்டு ஸோ அந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு நிகர் அவங்களே
இப்போ வீட்ல சண்ட போட்டு ர்ராங்ளே ஏதாச்சு நம்ளால தடுக்க முடியுதா அப்பா எந்த த்த லெவல்ல போகு தெரியுமா ரெண்டு பேரு அத்தா சொல்ற அங்க ஸ்கூல் வந்து போம்போது எப்டி எ எப்டி அடங்கிட்றாங்கோ ஒரு சவுண்ட் விட்டா
ஒரு சவுண்ட் விட்டொனே மிஸ்ஸு கூப்ட்ட ஒடனே அது அப்டியே அமைதியாய்ற்றாங்கல்ல சோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வார்த்தயில வந்து அவங்களுக்கு அவ்ளவு ஒரு பயமா ர்க்கட்டு மரியாதையா ர்க் க்கட்டும் ஒபே பண்றதா ருக்கட்டு செய்யணு சொன்னா அப்டி செய்யணு அப்டின்ற அளவுக்கு இருக்கில்ல அத்னால கண்டிப்பா தோழி நல்லது தோழி உங்களோட அழைப்பு முடிந்தது இன்னொரு அழைப்புல நம்ம கண்டிப்பா பேஸ்லா நன்றி தோழி நன்றி நன்றி
பேஸ்லா நன்றி தோழி நன்
அ